வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ வணக்கம் தோழி நல்லாருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க
உம் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா
இன்னும் இல்லைங்க எல்லா வேலைக் போயிருக்காங்க வந்ததுக்கு அப்றோ தா சாப்டணு
செரி
ம்
செர்ரி இப்ப வந்து நம்ம வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல பள்ளியில அந்த மாரி எடத்துல எல்லா நம்ம வந்து சுற்றுலா லாம் கூட்டு போயிருப்பாங்க அப்றோ அப்டி இல்லைன்னா வீட் பிள்ளைக கூட நம்ம எங்காவ்து புடிச்சமான இடத்துக்கலாம் பயணங்கள் மேற்கொண்டுருப்போம் அத பத்தி பேசலாம் ஆ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு மறக்க முடியாத பயணங்கள் ஏதாவ்து இருந்தா சொல்லுங்க தொழி
ஆ ம் மறக்க முடியாத பயணங்கள்னா இப்போ ஒரு ரெண்டுரை வருஷத்துக்கு முன்னாடி ஆ இப்ப ஒரு கம்பெனில நா ஒர்க் பண்ணிருந்தே அப்போ வந்து நாங்க அந்த கம்பெனி மூலிமா நாங்க எல்லாரு சேந்து போவோ அப்டின்னு நாங்களா தா தனியா பிளான் பண்ணி ஒரு அறுபது பேர் பக்கோ போனோ ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கறவங்க எல்லாருமே சேந்து அறுபது பேர் போனோ எப்பிடின்னா பசங்க தனியா ஒரு பஸு அவங்க தனியா ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் பக்கோருந்தாங்க நாங்க வந்து ஒரு முப்பது கொஞ்சோ கம்மின் நெனைக்கிறே இருவத்தி அஞ்சு சம் திங் என்மோ இருந்தோ அப்ப நாங்கல்லா வந்து கேர்ள்ஸ் தனியே ஒரு பஸு பசங்க தனிய ஒரு பஸு நைட்டே கெளம்பிட்டோ நைட்டே கெளம்பிட்டு இங்கருந்து நைட் களம்பி போயிட்டோ போன மொத நாள் வந்து நைட்டெல்லா டிராவலா அடுத்தநாள் கால்ல தூங்கி எழுந்துருச் சது அப்பதா நிப்பாட்னாங்க நா அமைதியா பஸுல இருக்கறவைங்க உள்ள இருக்கறவேங்களே எழுப்புனாங்களே எந்திரங்க நாங்களா மேல வந்துட்டோ மலைக்கு வந்துடோ எந்திரிங்க எந்திரிங்க அப்டினாங்க அப்பதா எந்துருச்சு வெளியே போய் பாக்குறோ எப்டின்னா நாங்க மலமேல நிக்கிறோ சைட்ல ரெண்டு பக்கம் மல ஆ பெரிய மல மலருக்கு கீழே பாத்தா மேகோருக்கு மேகத்துக்குள்ளருந்து சூரியன் வெளியே வர மாரி அவ்ளோ சூப்பராருக்கு அ கேரளாங்க கேரளா அ கேரளால்ல வாகமான்
ஓ அப்பிடியா நாங்க போயிட்டு வந்தோங்க இப்பதா போன வருஷோ இதே டையத்துல வாகமான் போயிட்டு வந்தோ
ம் நாங்க போ பாத்துட்டோ அவருக்கு அந்த டிரைவருக்கு தெரியும் போல எந்த எடத்துல எ என்னா எப்பிடி இருக்கு வியூ அப்டின் தெரியும் போல அப்டிங்ளா ஆ பரவால்ல ஆ அப்ப தா நாங்க போயிட்டு வந்தோம்மா அப்ப அவ்ளோ சூப்பராருந்துச்சு அதுக்கப்புறோ என்னா பண்டோன்னா
ஆ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மேகோ நடுவுல வந் து ரோடு அ நீங்க போறப்ப மேகமாருந்தது அப்பிடித்தானே நாங்க போனப்ப மேகம்லா இல்ல மலையாதா இருந்துச்சு
ஓ நாங்க வந்து கால்ல டைம்ல போல நைட்டு ஃபுல்லா ட்ராவல்லு படுத்து தூ
ஆ நீங்க வந்து பனி காலத்து போயிருப்பீங்க நெனைக்கிறே அப்பிடிதான
ஆமா ஆமா
ஆ அதெல்லா மிஸ்ட்டாருந்துருக்கு ஜனவரி ஆ அப்ப வந்து பண்ணிக்காலமா அதனால மிஸ்ட் நறையருக்கு நாங்க வந்து போனது இதே டைத்துல
ஓ ஜூன் மாசோ அந்த மாரி இதெல்லா காத்து காலம் தானே வெயி வெயில் டைமில்லைங்களா
மழ காலோ மழ காலத்துல போயிருந்தோ
ஓ சேரி சேரிங்க ஆனா மழ கால டைம்ல மே மேல ஏற்ரது ரொம்ப கஷ்டோல்ல ஏன்னங்கா மேல ஏறும்போது ரொம்ப கஷ்டமாருக்கு என்ன மழ டைம்ல நீங்க எந்த நேரத் துல மழை பெய்யு எந்த நேரத்துல நிக்குன்னே சொல்ல முடியாது ஆ கொஞ்சோ மா அந்த மழ சைட்லேல்லா கொஞ்சோ கருக்கள் வந்தாவே மழ பெய்ய ஆரம்மிச்சுரு அப்புறோ நாங்க என்னா நாங்க என்னா பண்டேன்னா அடுத்தது அந்த இதெல்லா வியூலெல்லாமே வீ ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சட்டாங்க சே இன்ஸ்டாகிராம்ல ஃபோட்டோ போட்லா அப்டின் நல்லா ஃபோட்டோ எடுக்கவு ரீல்ஸ் எடுக்கவு ஆரம்பிச்ட்டாங்க அப்றோ இவிங்ளல்லா எல்லா கலெக்ட் பண்ணி எல்லா வாங்க வாங்கன் சொல்லி கூட்டிட்டு இங்கெருந்து நேரா ரூம் போய்ட்டு ரெஃப் ஃப்ரெஷ் ஆனோ ரெஃப் ஃப்ரெஷ் ஆனது கெளம்பியாச்சு அன்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜீப் ரைடு போனு அடுத்தது
நாங்க வந்து எப்டின்னா ஆ இந்த கேர்ளாவ்ல அந்த நீங்க சொன்னீங்கல வாகமன்லந்து அந்த ஊரு அந்த வாகமன் போறதுக்கு எங்க வீட்லந்து வாகமன் போறதுக்கு வந்து ஒரு ஆ இருவது கிலோமீட்டர் ஒரு முப்பது கிலோமீட்டர் வரு ஆ ஆ எ கணவர் இருக்காங்கள அவுங்க வந்து வா கோயிலுக் போலான் சொல்லிட்டு கோய்லுக்கு போய்ட்டு ஒரு எடத்துக்கு நா சர்ப்ரைஸா கூட்டு போறோ அந்த அந்த ஊர்லயே நறயா சு ற்றுலா இருக்கு ஒரு எடங்கள்லா நறைய இருக்கும்ல இது அது அதுல ஒரு சுற்றுலா தளோ எடோ ஆ அங்க கூட்டு போனாங்க ஆ செரி என்ன எங்க கூட்டு போற எங்க கூட்ட இருவது கிலோ மீட்ருக்கு கூட்னு போனா பாத்தா மலைல போய் நிப்பாட்டி ட்டு இங்க தா கூட்டு வர்லான் வந்து நிக்கிறாங்க ஏங்க முன்னாடியே சொல்லிந்தா நாங்க அதுக்கு தகுந்தாப்டி ட்ரெஸ்லா மாத்திட்டு வந்துருப்போமே கோயிலுக்கு போற மாரி டிரெஸ்ஸு போட்டு வந்தா இங்க கூட்டு வன்ட்டீங்ளே இப்டி போட்டு வன்ட்டீங்கங்க கோயிலுக்குன் நம்ம ஒரு மாரியா டிரெஸ் போட்டு போவோ சுற்றுலாக்குன் தனியா டிரஸ் போட் போம்ல உட உடுத்திட்டு போவம்ல சுற்றுலாக்கலா நம்ம கொஞ்சொ ஆ ந இந்த ஆ கொஞ்சொ மாடலா நா போனா சுற்றுலா போனன்னா இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு டீ ஷர்ட்டு அந்த மார்தா போட்டு போவே நா ஃபோட்டோல்லா எடுக்றக்கு அதே நல்லாருக்கு கொஞ்ச நா ஏ றி எறங்றக்லா நல்லாருக்கு இவுங்க வந்து சுடிதாரு டெடிஷ்னலான சுடிதார போட்டு
பரவால்ல நீங்க சுடிதார் போட்றீங்கன் சந்தோஷப்படுங்க இதே ஸாரி கட்டிருந்தீங்கன்னா இன்னு உங்க நெலம
ஸாரியு போட்டு மேக்சிமம் வந்து நா வந்து ஸாரி வந்து எதா பங்க்ஷனாதா ஸாரி போடு கட்டுவே ஆ எதாவ்து ஆ நா மேக்சிமம் வந்து கல்யாணத்துக்கு தா ஸாரி கட்டுவே ஸாரி அந்த அப்றோ வந்து இந்த காது குத்து கல்யாணோ இந்த மாரி
ஆ
அப்றோ மத்த நேரத்துலா சே சுடிதார் தா போட்டு போவே எங்க போனாலுமே அப்றோ வந்து சுற்றுலா அந்த மாரி போனா அப்றோ மாலுக்லா போனா அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் அந்த மாரி போட்டு போவே எடத்துக்கு தகுந்த மாரி ஆ அப்றோ போய்ட்டு அப்டியே எனக் மூட்டவுட்டாய் போய்ருச்சு பாத்துங்க ஆ ஆ எங்க பையே வந்தோன்னே என்னா ஆச்சா நீ ஃபர்ஸ்ட்டே நீங்க சொல்லி இருந்திருக்லாம்ல நாங்க அதுக் தகுந்தாப்ல டிரெஸ்லா போட்டுவந்தே இந்த மார் டிரெஸ் போட்டு‌ எப்டி நாங்க ஃபோட்டோலா எடுக்றதுன்னுட்டு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டே டா
ஆ ஆ அங்கங்க அந்த எதோ கொக மாரி ஒண்ணு இருக்கும்ல கொகைக்குள்ள வந்து தண்ணி வர மாரி பாற சுத்தினு பாற அப்டி கொக மாரி இருக்கு அந்த சைட்லருந்து ஆப்போசிட்ல தண்ணி வரு உள்ள போனா எக்கோ அடிக்கு நம்ம பேசுனம்னா எக்கோ அடிக்கு
ஆ ஆ இவுங்கதா எங்க கார்லயே கூட் போய்ட்டு அந்த எடத்துக்கு நாங்க போல ஆ ஆ இருக்ல அந்த பக்கோ சொன்னாங்க அ கால்ல போய்ட்டு மதியமே வீட்டுக்கு வந்துட்டோ ஆ போய்ட்டு அப்டி போன இந்த வர்ஷோ வந்து கூப்ட்டாங்க எங்கியோ கேர்ளா தா போய்ட்டு வந்தாங்க நா வர்லேன்ட்டே மழ காலோ ஸ்டார்ட் ஆய்ருச்சா போய் தா ஆ ஏர்லியா போய்ருந்துருக்கனு ஒரு ஜூனு ஒன்னாந்தேதி ரெண்டாந்தேதி போயிர்ந்தா போய்ட்டு வர கரெக்ட்டாருந்துருக்கு இ ப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போனாங்க அவுங்களுக்கு வீடு அங்க இருக்குது எங்க அஸ்பண்டு வீடு அப்புறோ அவங்க அம்மால்லா அங்கதா இருக்கறாங்க சரிட்டு நீங்க போங்க நா வல்ல எனக்கு நெறைய ஊர்க்குலா வந்துட்டு வர்லேன்ட்ட அப்புறோ பையன் பாப்பாவ அவங்கள மட்டு அப்புற என் தங்கச்சி பசங் குட்டி குட்டி பசங்க அவங்கள வாங் வரஞ்சிட் போயிட்டாங்க நாம எங்க த தங்கச்சி பாப் பாப்பா வந்து ரொம்ப சின்ன பொண்ணா குட்டி பொண்ணு அது வந்து அவங்க அம்மாவுட்டு பிரிஞ்சிதே இல்ல இன்ன வரைக்கு அங்க போயிட்டு போய் அழுதுட் ச்ச மா அவங்க வீட்ல ஊருக்கு போன ஊருக் போனு அம்மாட்ட போனு அம்மாகிட்ட அனால போனங்குமே எப்பயுமே ஒன்றரை மாசோ ஒரு ஒன் வீக் அப்டி இருந்துட்டு வருவாங்க இந்த வட்ட போனதுமே வந்துட்டாங்க ஒன் வீக்லயே வந்துட்டாங்க ஏன்னு கேட்டா லாஸ்ட் ட்டு வற போனாங்க இன்னான் தெர்ல போன வாரந்தா போயிட்டு வந்தாங்க அதுனிரி ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆகி போய்ச்சுனு வந்துட்டாங்க ம் அப்புறோ வந்து அங்க ஒரு எடத்துக்கு கூட போயிட்டு வந்தாங்களல்ல கூப்பிட்டு ஒரு எடத்து ஏதோ ஃபால்ஸ் கூட போயிட்டு வந்துருக்காங்க போட்டோ எடுத் வந்துருந்தாங்க அந்த ஊருக்குள்ளயே சுற்றுலாத்தலோ நெறைய எடோ இருக்கும்ல இது ஒரு எடோ ஆ எதுமே ஊரு சொன்னா என்னமோ ஒரு எடோ சொல்லுவாங்க ஃபால்ஸ்சு அப்புறோ வந்து உன்னொரு எடோ வந்து இந்த லோட்டஸ் லோட்டஸ் லேக்குன்னு ஒரு எடோ
ம்
ஆ நல்லா இருக்கு நெறைய படங்ளா எத்துருக்காங்க ஃபுல்லா அந்த ஒரு அம்பது கீல வந்து ஃபுல்லா லேக்கு அதுல ஃபுல்லா வந்து காலைல போனோ காலைல மார்னிங் போனா தா நல்லா இரு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போனோம்னா இந்த சூரியன் உதிக்கிற டயத்துல வந்து லைட்டா அந்த வெயில் வரும்ல அப்ப பாத்தா அந்த லோட்டஸ் வந்து அழகா அப்டியே விரிச்சு அழகழகா தண்ணில அப்டியே வெறு லோட்டஸா தெரியு அழகா இருக்கு பாக்குறப்ப நெறைய படங்கள்ளா எடுத்திருக்காங்க அந்த எடத்துக்கு போயிட்டு வந்தாங்க ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா காலையில ஏர்லைன் போனும்ல
ஆமா
மதிய நேரோ போயி லோட்டஸ் எல்லா தலைகீழ ஆ காலைல வெரிய இதுலதா சூரியன் பத்த மணிக்கு பாத்தா லோட்டஸ் இருக்கு உச்சி வெயில்லல்லா அப்டியே சாஞ்சிரு தலை சாஞ்சிரு நல்லாவே இருக்கா இல்ல ரோஸ் இருக்கதா நடிக்க ஒரு வாடி போயி எல்லாமே நேரா நிக்காம விரிஞ்சு நிக்காம எல்லா அப்டி இப்டி மடங்கி மடங்கி இப்டி லோட்டஸ் தெரியா மாரி மடச்சு மடச் ஆ போயிட்டு ஃபோட்டோ எடு ங்க ஏன்னா எங்க ரிலேட்டிவ்ல நெறைய பேரு பேசலாம அந்த ஊர்ல நெறைய பேருக்குறாங்க
ம் ம் ஹலோ ஹலோ தோழி ஹலோ ஆ தோழி
முடியாதானு
ஆ சொல்லுங்க தோழி
ஆ ஆ சொல்லுங்க அப்புறோ வேற என்னது நாங்க வந்து பள்ளியில படிக்கும்போது நெறைய சுற்றுல்லா போயிருக்குறோ ஆறாங்கிளாஸ்ல இருந்து இந்த பன்னண்டா கிளாஸ் படிக்கிற வரைக்கு இந்த நா ஒரு தனியார் பள்ளிலதானா படிச்சுட்ருந்தே அங்க வந்து வருஷ வருஷோ அது நெறய ஸ்கூல் பஸ் இருக்குனல வருஷ் ஷ வருஷோ வந்து போர்ட்ல எழுதி போட்டுருவாங்க அ ஒரு அந்த அமௌண்ட் தகுந்தாப்டி ஒரு ஐநூறு ரூவாய்க்கு ஒரு டிப்பு இந்த மாரில்லா எ கணக்கா எழுதி எழுதி போட் ருவாங்க அதுல ஏதாவது ஒன் செலக்ட் பண்ணி நாங்க போயிட்டு வருவோ நீங்க அந்த மாரி ஏதாவுது அனுப்
ஆ அன்னாஸ்க் ஸ்கூல் போகுபோது நா அப்பவு இப்டிதா நா நா வந்து மூனாவுது படிக்கு போது நாலாவுது படிக்குபோது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் டூர் போனே அப்ப வந்து கேர்ளா தா கேர்ளால அந்த போட்டிங்கு அப்ப அதுல டால்பின்ல்லா இருக்கூல
ம் ஹவுஸ் போட்டிங் அந்த மாரி
ஆ ஆமா ஏதோ கச்சா எண்ணெய் எடுக்கிற எடோ ஏதோ ஒரு மாரி இருந்து
கொச்சின்னா இருந்துருக்கு கொச்சின்னா இருக்கு நீங்க போனது
ஓ ஆவ் அதா நா ஸ்கூல் படிக்குபோது என்னய மொத மொத கூட்டு போனது அது அதுக்கப்றோ பக்கத்துல ஏர்போர்ட் இருந்துச்சுங்க அப்றோ ஏர்போர்ட்லா கொண்டு போய் கட்டிட்டு ஓ ஆனா ஏ அப் ப எனக்கு தெரியாதுல நா நாலாவுது படிக்குபோது எனக்கு என்ன தெரியு என்ன சொன்னாங்கன்னா நாங்க கேர்ளா டூர் போறோ அப்டின்னு சொல்லிதா வீட்ல அடம் புடிச்சு வீட்ல விட மாட்டேன்ட்டாங்க நீலா போக்கூடாது பா விட்டுருவ எங்காயது தொலஞ்சு போய்ருவே தெரியாத ஊரு அப்டின்னு விட மாட்டேன்ட்டாங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனா கவர்மெண்ட்ஸ் கூல் தானே நா படிச்சே ஆ கூட இருக் காங்க இருந்தாலு அம்மா அப்பா அவிங்களுக்ல்லா பயோ எங் நாங்லா வந்து கிராம சைடு இல்ல அதனால ரொம்ப பயோ வெளியவே விடமாட்டாங்க அப்றோ நா அடம் புடுச்சு போறன் சொல்ட்டு போயிட்டு எல்லா இது பண்ணிக்கிட்டு ஆ அது எப்பயோ முடிஞ்சிருச்சுங்க அப்புறம் இப்ப நா ரீசண்டா போனது வந்து நா சொன்னேலங் கேர்ளா போயிருந்தோ அப்டின்னு மொத நாளு அந்த ஜீப் ரைடு இதெல்லா போயிட்டு வந்தோமா ரெண்டாவுது நாள் என்ன பண்டோனா கொச்சின் அந்த வொண்டர்லா போலா அப்டின் நெக்ஸ்ட் பிளானு காலைல நாங்க பத்து மணிக்கு உள்ள போனோ போனோ நைட்டு் ஏழு மணி ஆயிருச்சு நாங்க வெளியவே வர்ல உள்ளயே சுத்திட்டு இருக்குது என் ஏனா அமௌண்ட் ஜாஸ்தி இல்லைங்க ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா நெனக்கிறே ஒரு ஆளுக்கு ஹாங்க என்ன நெனச்சோன்னா நாங்க ஆயிரத்தி ஐநூறுவா நம்ம பே பண்ணிருக்குறோ இங்க இருக்குற எல்லாத்துலயு நம்ம வெளயானு நம்ம காசு கட்ன காசு வந்து நமக்கு எல்லாத் தி முடிச்சுட்டு தா வரணு வேஸ்ட் பண்ண கூடாது அப்டீன்ட்டு நாங்க போன டைம்ல என்னானா பகல் டைய் அந்த இந் வெளி வெயில் டைம்ல என்ன பண்டாங்கனும் நெறய பேர் போனோனே என்னானா ட்ரை கேம்ல மொத வந்து ட்ரை கேம்ல வெளயாட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்றந்தா வாட்ருக் கேம் வெளாடுவே அப்டின்ட்டு எல்லா நின்டுக்கிட்டாங் பேய் பாத்த வெறு கியூனு அவ்ளோ தூரமா இருக்கு நாங்க அப்பயே முடிவு பண்ட்டோ இப்ப நம்ம இதுக்கு நின்டம்மானா நம்ம ஏறதுக்கு ஒரு ட்ரிப் ஏறதுக் கு மதியாயிரு நமக்கு இது செட் ஆகாது அதனால நம்ம வாட்ரு கேம் வெளயாடுவோன்டு வாட்ரு கேம்க்குள்ள போய்ட்டோ நாங்கல்லா வாட்ரு கேம்லா வெளயாண்டு முடிச்ட்டு வெளிய வரோ அவிங்க ட்ரை கேம்லா வெளயாண்ட்டு வாட்ரு கேமுக்கு வந்தாங்க அப்ப நாங் வாட்ரு கேம் முடிச்சோனே நாங்க நேரா ட்ரை கேமுக்கு போய்ட்டோ அப்ப நாங்க எல்லா த்லயு வெளாண்ட மாரி ஆனாவ் ஒரு உருளக்கெழங்கு சுத்துற மாரி ஒன்னு சுத்துச்சுங்க பாருங்க அது எதோ அதுக் பேரு எனக்கு தெரில அந்த சீட் பெல்ட்டு மட்டு இல்லினா நம்ம அழகா அப்டி தொங்கிட்டுக்கு அந்த மாரி இருக்கு தலைகள்லா இப்டி தொங்கிட்ருக்குதா ஆ
இதுமாரி இருக்கும்ல அதுல போனீங்ளா இந்த இந்த நெ ட்ல இருந்து அந்த நெட்ல இருந்து பெல்ட கட்டி இந்த இதுமாரி போக சொல்லுவாங்கள்ல
ஆமா அது வந்து ஒரு ஆளுக்கு வந் து ஆயரூபா சம்திங் சொன்னாங்க ரேட்டு அதிகோகூட
ஆ பைய சின்ன பையனா அதுல போற போற ஒரே அழுக எங்க இவுங்க அச்சா வந்து